ஹலோ வணக்கங்க வணக்கங்க
ப்ரோ லாஸ்ட் கால்ல நீங்க நறையா டீடெய்ல்ஸ் கே டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க சோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இந்த கால கண்டிப் இப்ப கேளுங்க நா உங்களுக் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாமே நான் கிளியர் பன்ற
நல்லதுங்க கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மையில என்ன பவரு இருக்கும் அப்டி என்ன இல்ல நார்மல் மையா இல்ல அதுக்கான் தனியா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்களா என்ன கொஞ்ச
அதெல்லா ஒண்ணுமே இல்ல ஃபஸ்ட் ஆப் ஆளு அதெல்லா ஒண்ணுமே இல்ல அதெல்லா சும்மா போயி பித்த கால பித்தல ஆட்டம் சொல்லுவோ அதுதா நம்பாதி இங்க அதெல்லாமே பொய் எல்லாமே பொய்
இன்னொரு விஷியம் ஒருத்தவங்க வந்து நல்லா வளந்துட்டே போனாங்க டக்குனு என்னன்னா அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு நார்மலா சொன்ன நார்மலா இப்போ ஒரு ஒரு ரிலேஷன்ல சண்ட வரு அப்புறம் அது எல்லாமே சொ நார்மல் தா அந்த மாரி நார்மலா சண்ட வந்துச்சி அதுக்கப்புறம் அப்டியே அவங்க எப்டி சொன்னா டவுன் ஆய் டவுன் ஆய் டவுன் ஆய் டவுன் ஆய் அப்டே டவுன் எதுமே இல்லாத இப்டி ஆய்ட்டாங்க இதுகல்லாம் காரணம் அவுங்கதா எனக்கு சூனியம் வச்சிட்டாங்க அப்டின்லா சொல்றாங்க அதெல்லாம் பொய்யா உண் மியா என்னன்னு ஒண்ணும் புர்ல அது என்னன்னா இன்னொன்னும் சொன்னாங்க எங்க ஊர்ல இப்ப இருக்கற உண்மையா நிலவர்த்த நா உங்ககிட்ட சொல்றன் அது நீங்க என்னன்ட்டு நீங்க உண்மையா பொய்யா நீங்க சொ சொல்வ என்னான் னா இப்ப இவுங்க வந்து செருப் செருப்பு போடாம அப்போல்லா இவுங்க போவங்கலா இந்த டவுன் ஆயிட்டாங்கல்ல அவுங்க வந்து செருப்பு போடாம நடந்து போவாங்கலா அவுங்க செருப்பு கால வச்சி மண்ண அப்டியே எடுத்துப்பாங்கலாம அவுங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லா எடு
ஆமா நா தா ஒங்ககிட்ட முன்னாடி கால்லே சொன்னேல்ல பிளாக் மேஜிக் பண்ணுவாங்கன்னு சொன்னல்ல அது வந்து உண்மதான் நா சொன்னேல்ல அவுங்ககிட்ட அது எடெக்ட் ஆவும் தா ஓகேங்களா ஆன் அத அது அது இதுதா வந்துட்டு சொல்னா அதுக்காக வந்து இந்த சாமியா ஓட்டுற பேய் ஓட்டுறது அந்த மாரிலா சொல்றாங்கள்ள அதெல்லா உண்ம கெடையாது அப்டிய உண்மையா இருந்தாலுமே வந்து எப்படி சொல்றத்னா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க இது பண்ண பண்ணட்டு இருப்பாங்களே தவிர அது வந்து உண்மையாலே வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து அத வந்து ஆக் சப்ட் பண்ணி பண்ணுவாங்கன்றது கடையாவே கடையாது
ஆனா இன்னொன்னு என்னன்னா ஆ நீங்க இன்னொரு என்னன்னா அது அந்த மை அந்த பிளாக் மேஜிக் பண்ணோனா எப்படி ஒன் லேக்கு என்னமோ எவ்ளோ சொன்னாங்க அப்பவே சொன்னாங்க இப்போ எவ்ளோ தெர்ல அவ்ளோ ரேட்டு சொல்றாங்க அது என்னன் ன ஒன்னுமே புரில இல்ல தலையில தேய்ச்சுருவாங்க இன்னொருத்தருவங்க அந்த ஒரு சில பாய்ங்களா அந்த அ மைல் மு மைல் இறக்க இறக வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா
ஆமா
ஆ அவங்க வந்து அந்த பிளாக் மேஜிக் அந்த மாரி மை வச்சுட்டு இருப்பாங்க அவங்க மை பூசிட்டாங்கன்னா அப்புற நீ அவங்க பின்னாடியேதா சுத்திட்டு இருப்ப அதனால அவங்க வீட்ல வந்தா கதவு முடிக்கோ இதெல்லா சின்ன வயசுல சொல்லுவாங்க அவங்க வராங்க கதவு மூடிக்கோ அவங்க கிட்ட போ கூடாது போ கூடாது அப்படின்னுவாங்க அதெல்லா உண்ம யா பொய்யா என்னன்னு தெரில எனக்கு
அதல்லா அப்படியல்லா ஒண்ணுமே இல்ல ஆனா நீங்க சொல்றது பாத்தா எனக்கே வந்து யோசிக்க தோணுது பட் அந்த மாரிலா அந்த மாரிலா எதுவுமே இல்ல உண்மையாலே சீரியஸா எல்லாமே வந்துச்சும்ம ஒரு காச் காசுக்காக‌ பொய் பித்தலாட்டம் அப்டித்தா சொல்றது
ஓகே ஓகே ஓகே
இந்த படோ பாத்திருக்கீங்களா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படோ வந்துச்சுல சிவகார்த்திகேயன் து அந்தப்பட தான வருத்தப்படாத வாலிபர் பர் சங்கம் தான ஆமா அதுல சூரியோட அப்பா கூட சொல்லுவாரே இந்த மாதிரி ஆ அந்த கையில மச் ச்சோ இருக்கு அதானே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தானே அந்த துப்பாக்கியலா திருடிரு வாங்க அந்த பட தானே அது கரெக்டா ஞாபகத்துக்கு வரல ஒரு ஜோக் இருக்கும் ல அதுல அந்த சாமியார் கிட்ட சொல்லுவாங்களே ஜாக்கில ஜட்டி வேணு அப்படிலா சொல்லிட்டு எனக்கு ஒரு காமெடி வரு அத பாத்துருக்கீங்களா
அது எனக்கு சரியா எனக்கு ஞாபகோ வரல பட் அந்த படோ பாத்திருக்கே
அந்த அந்த ஒரு காமெடி வரு அந்த மாரி இந்த மாரி சாமியார் சொன்ன அந்த சாமி அவர் வந்து சாமியாரா இருப்பாரு அந்த சூரியோட டேட் வந்து சாமியாரா இருப்பாரு அவர் வந்து வந்து சாமிய வந்து இதெல்லா செஞ்சாதா உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து கடைக்கும அப்படின்னு வந்து சாமி சொன்ன மாதிரி சொல்லுவாரு இந்த மாரி ஜாக்கில ஜட்டி வேணு இது வேணு பேண்ட் ஷர்ட் வேணு அத அந்த மாதிரி சொல்லுவாங்கள அந்த மாதிரி சொல்லு ஒரு காமெடி வரு சோ அந்த மாரிதா காசுக்காக தா எல்லாமே இந்த பித்தலாட்டோல்லா பண்றாங்களே தவிர இதெல்லா உண்ம கெடயாது அப்டியே ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷ செஞ்சு ஒருத்தவங்ளுக்கு அந்த பாவ வந்து அவுங்க அந்த அளவுக்கு லோ ஆயிட்டாங்க அப்டின்னா ஒன்னு அவுங்க ஏதாச்சு தப்பு பண்ணிருப்பாங் அப்படி இல்ல இப்ப எப்டி சொல்றதுன்னா இப்ப நா வந்து உங்க மேல சும்மாவே பழி போட முடியாது இப்ப நீங்க அதுக்கான இப்போ எ வீட்டு என்னோட பொருள் ஒன்னு நீங்க திருட்டீங்க அந்த பொருள் எனக்கு வேணு அப்ப நா என்ன சொல்லுவே எ பொருள் நீ திருடிட்டேல நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்டினு சொல்லி நா ஒரு சாபமு இல்ல ஒங்க ஒரு செய்வினையு நா செஞ்சனா அது ஓகே பாவோ ஏன்னா நீங்க அந்த பொருள நீங்க திருடி இருக்கீங்க ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க இந்த பாவமே பண்ணாம அது வந்து அப்ப எஃபெக்ட் ஆவாதுல்ல ஆகக்க கூடாது அது வந்து தர்மமே கெடயாது பாவ செய்யாதவங்க எதுக்கு பழி எடுத்துக்கணு சொல்லுங்க
ஆனா இப்ப அப்டியு பண்ணா பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் அது மாதிரி ஆயிருவனா தப்பு பண்ணா மட்டுதா ஆவாங்கன்னா
எ நாலேஜ்க்கு பொறுத்த வரைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு எனக்கு அந்த மாரி ஒரு பிலீஃப் இல்லப்பா இல்ல இல்ல பிரதர் அந்த மாதிரி ஒரு பிலீஃபே எனக்கு இல்ல பிரதர் நா எனக்கு பொறுத்த வரைக்கு நா வந்து இந்த நா வந்து இந்த டெம்பிள் விசிட் இந்த தர்கா சொல்றேன்ல அங்க நா போவோ ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டா தா நா போவேனே தவிர நா அங்க போய் கும்டலா மாட்டே எனக்கு பொறுத்த வரைக்கு எனக்கு ஒரு காட் இருக்காரு அவ்ளதா எங்க காட் பேர் அல்லா எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க எங்க அல்லா கிட்டதா கேப்போமே நாங்க பிரேயர் பண்ணுவோ நாங்க வந்து துவா பண்ணுவோ அதா ப்ரேயர் பண்ணும் போது நாங்க சாமி போல சாமி கும்பிடது எங்களுக்கு என்ன வேணுமோ நா நா என்ன படச்ச டைரக்டா என்னோட காட் கிட்டதா நா கேப்பேனே தவிர நா ஒரு பூசாரி கிட்டயோ ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒரு ஹஸ்பண்ட் கிட்டயோ போயிட்டு எனக்கு இத செஞ்சு குடுங்கன்னு நா சொல்ல மாட்டே ஏன்னா எனக்கு அது வேணடா எனக் உம்
எங்களளுக்குலா பூசாரி அந்த மாரிலா எல்லா இரு இருப்பாங்க தான
இல்ல பூசாரினு சொல்ல முடியாது ஆ ஹச்ரத்ன்னு சொல்லுவாங்க இப்ப எங்க பள்ளி வாசல் சொல்லுவாங்க இப்பங்க மாசு சொல்றீங்ள
இல்லல்ல நா நா என்ன சொல்றேனா இப்ப நாங்க வந்து இப்போ ஒரு சாமி இப்ப கும்பறவங்க ஒரு கோயில இது பண்றவங்க வந்து அவுங்கள வந்து நாங்க வந்து சாமியாரு அந்த மாரி எல்லா சொல்லுவோ அந்த மாரி ஆ உ உங்க இதுல நீங்க என்ன சொல்லுங்க
இல்ல அந்த மாதிரல்லா எங்களுக்கு இல்ல யாருமே
அது மாரிலா யாருக்குமே இல்லையா
எங்களுக்கு அந்த மாரி யாருமே இல்ல எங்களுக்குக்லா முஸ்லீம்க்கு அந்த மாரி பூசாரி சாமி அந்த மாரி சாமியார் எல்லா எங்களுக்கு யாருமே இல்ல
அந்த மாதிரி உங்களுக்கு வேற மாரி சொல்றோ வேற மாரி சொல்லுவாங்க அது மாதிரி
அதா இம்மா அதா வேற மாதிரி சொல்றது போ அப்டிதா சொல்றே அதா ஹச்ரத்னு சொல்லுவாங்க இமாம் சொல்லுவாங்க ஹச்ரத் ஹச்ரத் சொல்லுவாங்க
புரியலங்க
இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அப்பிடி சொல்லுவாங்க ஆ அப்பிடி சொல்லுவாங்க ஆ ஹஜ்ரத்ன்னு சொல்லுவாங்க இமாம் சொல்லுவாங்க இமாம்
இமாம் அதாது நா என்ன நா என்ன ச்சி உண்டான்னாம் நா சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா தெரியல அத நா
எனக்கு புரியுது இப்போ நீங்க உங்க சாமியா சாமி கும்பிட போம் போது இருக்காங்க அவங்களதான நீங்க சொல்றீங்க பூசாரி சாமியார் அப்புறதான சொல்றீங்க
அதுவு இல்லாம நாங்க இப்ப ஏதாச்சி இப்ப எதாது ஒரு ப்ராப்ளோனா இப்போ இந்துல பாத்தீங்கன்னா அவுங்கள போயிட்டு கேட்டா அந்த சாமியார் இருக்காரு அவங்ககிட்ட போயி கேட்டா குறை தீந்துரு அவர்கிட்ட போனா என்ன இது வழின்னு சொல்லுவாரு அந்த மேரி அவர்கிட் ட்டு போன நல்லாயிடு அந்த மேரி உங்க முஸ்லீம்ல யாராவது இருக்காங்களான் கேக்குறே
இல்ல அந்த மாரி யாருமே கிடையவே
அப்ப நீங்களே அப்பிடிதா நா கேக்கறே அப்பிடிதா கேக்கறே மக்களா உருவாக்ன்தா இதெல்லா வந்து காடு உருவாக்கல இதெல்லா நாங்க சாமியார் இந்துல மாட்டு மக்களே உருவாக்கன்தா
ஆமா மக்களே உருவான கா க்கனவங்கதா அதா போனதி மக்கள்ளுக்கு ஹிந்துல எப்பிடி நீங்க சாமியார்ல்லா நாங்க அப்பிடியே உருவாக்கிக்கிறவங்கதா இப்ப நா கூடதா ஒரு சாமியாரு சொல்ட்டு போலா அந்த மாரிதா
ம்
ஏ ஒரு எப்பிடி சொல்றதுனா போ நா இப்ப எங் எங்களோட முஸ்லீம்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டன்ஸ் பைபிள் படிக்கிறாங்கள பைபிள் படிக்கிறாங்கள முஸ்லிம்ஸ் வந்து அந்த குரான் படிப்போ இல்ல குரான் படிக்கனு உங்களுக்கு குரான்னா தெரியுமா குரான் இப்ப பைபிள் எப்பிடி இருக்கு
அந்த மா ஆ ஆனா என்ன மொ என்ன மொழியில இருக்கு என்ன மொழியில இருக்கு
அரபிக் இருக்கு அது அரபிக்ல இருக்கு
ஆனா உங்களுக்கு இப்ப அரபிக் பேச தெரியுமா
எனக்கு அரபிக் பேச தெரியாது அரபிக் படிக்க தெரியு எங்களுக்கு இப்ப நாங்க தமிழ் நார்மலா உங்கிட்ட பேசிட்டு இருக்கோல்ல இப்ப அதே மாரி நாங்க தமிழ் படிக்கவு செய்யறோல்ல ஆனா எங்களுக்கு வந்து தமிழ் நா இந்த வார்த்த சொன்னா அதோட மீனிங் என்னென் எனக்கு தெரியு ஆனா அரபிக் பொறுத்த வரைக்கு எனக் தெரியாது நா என்னால ரீட் பண்ண முடியு ரீட் பண்ண முடியு ஆனா அந்த அரபிக்கோட அந்த வார்த்தையோட மீனிங் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனா அப்படி தெரிஞ்சுகறக்கே எங்களுக்கு ஒ புக் எப்படி சொல்றது இப்போ டப் பண்றாங்க சொல்லுவோல தமிழ் படத் ஹிந்தில டப் பண்றாங்க ஹிந்தி படத்த தமிழ்ல டப் பண்றாங்க அந்த லங்குவேஜ் அப்படியே ஷப்டைட்டில் போட்றாங்க சொல்றோல அந்த மாரி நாங்க போட்டு புரிஞ்சுக்குவோ அந்த மாரி நாங்களு இது பண்ணி புரிஞ்சுக்குவோ தெரிஞ்சுக்குவோ இப்ப இந்த வேர்டு இதா மீனிங்கா அந்த மாரி நாங்க தெரிஞ்சுக்குவோ இப்ப அந்த மாதிரி கன்னு தரணு இப்போ வந்து இப்ப அரபிக் இருக்கு ல இப்ப நா எனக்கு படிக்க தெரியு எ பசங்களுக்கு நா சொல்லி தருவே அந்த மாரி படிக்க தெரியாதவங்களு இருப்பாங்கள இப்ப டீச்சர் கிட்ட போய் ஏ பி சீ டி கத்துக்கிறோ அந்த மாதிரி நாங்க பள்ளிவாசல்கு போயோ இல்ல அந்த ஹஜ்ரத்ன்னு சொன்னல அவரு என்ன பண்ணுவாரு படிக்கிறதுக்கு சொல்லி் குடுப்பாரு
அப்டிங்களா
புரிதா உங்களுக்கு எங்களுக்கு அத படிக்கிறதுக்கு சொல்லி குடுப்பாங்க எங்களோட எங்களோட ஹஸ்ரத் அவங்களோட வேல என்னன்னா எங்களுக்கு படிக்கிற சொல்லித்தரணு அதோட மீனிங் என்னனு எங்களுக்கு சொல்லணு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு மீனிங்கோட தெரிஞ்சிருக்கு புரிய்தா அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ வர இப்ப வந்து மீனிங்கோட தெரிஞ்சிருக்கு அப்பதா அவங்க வந்து ஹஜரத்ன்னு சொல்லி சொல்ல முடியு ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த குரான வந்து எந்த லேங்குவேஜ்ல கேட்டாலு வந்து மீனிங்கோட சொல்ல தெரியணு அப்பதா அவங்க அஜ்ரத்து சோ அவங்கதா எங்களுக்கு சொல்லி குடுப்பாங்க சோ டீச்சர் சொல்றாங்கள அந்த டீச்சர் மாதிரி அவங்க மத்தபடி எங்களுக்கு வந்து உங்களோட சாமி கும்புரது பூசாரிதா இருப்பாங்கள்ள அந்த மாதிரில்லா எங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அவ்ளோதா இது ஹஜ்ரத்த்ன்றது இந்த மாரியான ஆளுங்கதா அப்பினு நா சொல்ல
நல்லது நல்லது நல்லது
சோ உங்களுக்கு நறைய டவுட் ச கிளியர் ஆயிருக்கும்னு நனைக்கிறே
நறைய டவுட்ஸ் உங்களால உங்க நீங்க சொன்னதுனால எங்க நறைய
என்னன்னா நீங்க வந்து ஆ பிளைண்டாவே வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கா கம்யூனிகேஷன் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியு ஆனா அவங்களே வந்து ஒரு ஃரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம் பண்ண எப்படி சொல்லுவாங்க இப்போ நா எனக்குதா ஹிந்துல நிறைய டவுட்ஸ் இருக்கு அந்த மாரி எனகு இந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த தானே எங்களுக்கு தெரியு சோ அந்த மாதிரிதா அதனால உங்க அவ்ளோ டவுட்ஸ் வருது அவுதா மத்தபடி வந்து ஒரு பிரச்சனையு இல உங்களுக்கு எதனாலு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு பிரச்சன இல்ல படிக்கிறதுனால வந்து நீங்க நீ உங்களுக்கு ப்ப கூட நீங்க அந்த குரான் சொல்றோல்ல அது கூட தமிழ்லயு இருக்கு அது கூட நீங்க வாங்கி அத படிச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியு என்னா இந்த யூனிவர்ஸ் எப்பிடி வந்து ச்ச அத மாரிதா உங்களுக்கு புரியு அப்பிடி கத்துக்கலா லங்குவேஜ் கத்துக்றது ஒன்னு தப்பு கெடையாது இப்ப நானுமே வந்து ஒரு பகவத்கீதையோ
முடிஞ்சிருச்சிங்க மேடம் நம்ம இன்னொரு கால்ல சந்திப்போ ம் ம்